நல்லா இருக்கே ப்ரோ கேக்குதா ப்ரோ
ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ ஓகே ப்ரோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா ஓகே ப்ரோ ப்ரோ கொஞ்ச சவுண்டா பேச முடியுங்ளா இது ஏனா ரொம்ப சவுண்டு ஸ்லோவா இருக்கு ப்ரோ
தா ஒரு நிமிஷோ இப்ப கேக்குதா ப்ரோ சவுண்ட் கேக்தா சேரி சேரி ப்ரோ
சோ அப்புற என்னா ப்ரோ சாப்டீங்ளா
சாப்ட்டே ப்ரோ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே ப்ரோ
சேர் சேரி என்ன ஒர்க் போயட்டுருக்கு
அப்றோ என்ன ப்ரோ என்ன என்ன ஸ்பெஷல் ப்ரோ டுடே
டுடே இந்த இப்போ தோச தா ப்ரோ சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்துட்டு இட்லி ப்ரோ இட்லி வித் சாம்பார் அவ்ளதா ப்ரோ
சேரி சேரி இன்னைக்கு சண்டே பெசல்லு
சண்டே ஸ்பெஷல் ஒண்ணு இல்ல ப்ரோ ஆக்சுவல் நா வெஜிடேரியன்ஸ் சோ அதனால
சேரி சேரிங்
சரி ப்ரோ அப்றோ என்னா ப்ரோ ஆ உங்ளுக்கு புடிச்ச ஃபுட்னா என்ன ப்ரோ என்ன சொல்லுவீங்க எனக் இந்த புட்னா ஆ இஷ்டோ அப்டின்ற மாதிரி
நம்ளுக்கு பிரியாணி தா ப்ரோ புடிக்கு எப்பயுமே
பிரியாணி ஒகே ப்ரோ ஆ பிரியாணில எந்த மாதிரியான பிரியாணி வெஜ்ஜா வெஜ்ல வெஜ் பிரியாணி ஏதாவது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இந்த மாதிரில எந்த மாதிரி
ரெண்டு வக பிரியாணி தா புடிக்கு சிக்கனு மட்டன் வெஜ்ஜூ வந்து இத ரெண்டுமே இல்லாட்டி வெஜ்ஜு அந்த மாரி
ஓகே ஓகே ப்ரோ சோ எனக் வந்து பாத்தீங்கனா ப்ரோ ஆ ஆ எனக் புடிக்காத ஃபுட்னா பிரியாணி ப்ரோ எனக்கு பிரியா வெஜ் பிரியாணியே புடிக்காது ப்ரோ எனக்கு சில பேர் சொல்வாங்க இந்த பிரியாணி ஸ்மெல்லயே வந்துட்டு அ அட்ராக்ட பண்ணிடு எனக்கு வந்அந்த பிரியாணி ஸ்மெல்ல பாத்தாலே சாப்டதா தோணு எனக் பிரியாணி ஸ்மெல்லே புடிக்காது அப்புறம் ஆமா எனக்கு நீ லைப்ல யாருக் பிரியாணி புடிக்காம இருக்காதுன்னு கேள்விபட்ருப்பீங்க ஆனா எனக் புடிக்காது
உம்
அந்த மாதிரி பிரியாணி எனக் புடிக்காது ப்ரோ ஆனா வந்துட்டு எனக்கு வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாமே புடிக்கும் ப்ரோ
வெஜ் எல்லாமே பிடிக்குமா சேரி உங்களுக்கு புடிச்ச ஃபுட்டு எது ப்ரோ
என்ன ப்ரோ
உங்களுக்கு புடிச்ச ஃபுட்டு
எனக்கு இப்ப வந்து தயிர் சாததா ப்ரோ ரொம்ப புடிக்கு
தயிர் சாதமா எனக்கு புடிக்காதே அதா ப்ரோ தயிர் சாதொ
எனக்கு தயிர் சாதொ தயிர் சாதத்துல வந்துட்டு பாத்தீங்னா எனக்கு தயிர் சாதத்துக்கு எனக்கு ஊருகா ஆ உருளக்கெழங்கு ஃப்ரை அதுக்கப்பறோ அந்த ஆ அது மத்தது ஓகே தா ப்ரோ பட் ஆனா வந்து எனக்கு தயிர் சாதத்தா அப்டியே சாப்ட்டா கூட புடிக்கு அதுக்கு சைட் டிஷ்ஷே தேவக்கடையா சோ அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப புடிக்கும் ப்ரோ
சேரி சேரி ப்ரோ
உங்களுக்கு எந்த மாரி ப்ரோ
நம்மளுக்கு அதா பிரியாணி பரோட்டா அந்த மாரிதா ப்ரோ புடிக்கு
சூப்பர் ப்ரோ பிரியாணி இல்லாம வேற என்ன ஃபுட்ஸு எனக்கு ர ரொம்ப புடிச்சது அப்டின்னா என்ன சொல்வீ
அதா ப்ரோ இப்ப ப்ரோட்டா தோசையும் புடிக்கும் ப்ரோ ஆ தோசையும் புடிக்கு
சூப்பர் ப்ரோ
அப்பறொ கொத்து பரோட்டா
கொத்து பரோட்டா சரி எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ இப்ப கொத்து பரோட்டானா வெறு ஆ அதுல என்ன கலப்பாங்க முட்டையா இல்ல சிக்கனா ரெண்டு ஏ ஃப்ரெண்டு சொன்னாங்க ரெண்டுமே கலப்பாங்கடா அப்டிம்பாங்க
ஆமா அது வந்து தனியா இருக்கு ப்ரோ இப்ப முட்ட பொரட்டா அப்டின் கேட்டா அத முட்டையை மிக்ஸ் பண்ணுவாங்க பொரட்டா போட்டு சாள்னா முட்ட மிக்ஸ் பண்ணுவாங்க இதே நீங்க சொல்ற மாரி அந்த அந்த இது மிக்ஸ் பண்ணுவாங்க சிக்கனா என்ன சொன்னீங்க இன்னொன்னு
சோ நீங்க ப்ரோ இந்தங்க மதுர சைட்லா போயிருக்கீங்ளா
ஆ மதுரதாம் ப்ரோ இங்கதா இருக்க மத்ரைல
ஓ மதுரைலதா இருக்கீங்க இல்லையா சரி மதுரைல வந்துட்டு பன் பரோடான் ஒண்ணு இரு க்குமாமே அது நார்மல் பரோட்டாக்கு பன் பரோட்டாக்கு என்ன ப்ரோ டிஃப்ரண்ட்டு
பன் பரோட்டனா அதா ப்ரோ அந்த எண்ணெய்ல போடுவாங்கள
ஓகே எண்ணெய்லயே அப்டே பொறிச்சி எடுக்குறதா ப்ரோ
ஆமா ப்ரோ அப்டியே பொறிச்சி எடுத்து அத வந்து அப்டியே பெசஞ்சு அப்டியே சாப்புட்றது ப்ரோ அது மொறு மொறுன் ஆயிரும்ல பொரிச்சோம்னா அப்டியே நம்ம புழிஞ்சோன்னு வைங்கள தூள் ஆய்ரு அப்டியே சால்னா ஊத்தி சாப்டுவாங் அது வந்து விருதுநகர் ஸ்டைலு பன் பரோட்டாலா ம் ப்ர அதா இங்கயே அவ்ளோ இங்கயே சாப்டுவாங்க
ஆ
ஓரளவு இங்கே பூரா நார்மல் போட்டா வ்ளாசுவாங்கல்ல
ஓ ஓகே ஓகே ப்ரோ இல்ல ப மர மதுரை வந்தாலே பன் பரோட்டான் சொல்லுவாங்க இல்ல எங்க ப்ரோ எங்க
அப்பறொ அந்த பட்டர் பன் அத கேள்விப்பட்ருக்கீங்ளா பட்டர் பன்
ஆ பன் பட்டர் கே கேள்வி பட்ருக்கம் ப்ரோ அதுக் கூட
ம் ஆமா ப்ரோ அது ஜிகர் தண்டா எல்லாமே ஃபேமஸ்தா ஆமா ப்ரோ ஜிகர்தண்டா இப்ப எல்லா பக்கமு நல்லாதா இருக்கற மாதிரி இல்ல
பட் ஆனா நா கேள்வி பட்ருக்க ப்ரோ மதுரைக்கு ஜிகிர் தண்டா ஃபேமஸு மல்லிப்பூ ஃபேமஸு அதுக்கப்புற வந்துட்டு சந்தனம் ஒரு கட பேர் ஒன்னு சொன்னாங்க சந்தன ஃபேமஸுன்னாங்க
ஆமா ப்ரோ அதாவது இப்ப ஃபேமஸ் ஜிகர்தண்டா வந்து வெளக்கந்தூண்ல ஃபேமஸு இப்ப பாத்திங்க அப்புன்னா எல்லா பக்கமு அதே வெச்சுட்டாய்க ஃபேமஸ் ஜிகர் தண்டா அப்டின்னு
ஓ ஓகே ஓகே ப்ரோ
ஒரிஜினல் வந்து வெளக்கத்தூண்லதா இருக்கு
ம் ம் ம்
கு
சேர் இப்ப வந்துட்டு ப்ரோ அ மதுரைனு பாத்திங்னா அ எனி டைமு வந்து கடை இருக்கு இருபத்தி நாலு மண்நேரமு கடை இருக்கு இருபத்தி நாலு மணி நேர நைட்டு பன்னெண்டு ரெண்டு மணிக்கு வந்தா கூட நீங்க ஹோட்டல்ல சாப்பாடு இருக்குன்னு சொல்றாங்க உண்மையா அது
ஆமா ப்ரோ அது வந்து எல்லா சைடு அப்படி இருக்காது மெயினான ஏரியா அந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு அத சுத்தி அது போக மெயினான ஏரியால மட்டுந்தா ப்ரோ அந்த மாரி விடிய விடிய எல்லா இருக்கு மித்தபடி மத்த ஏரியாலா பாத்திங்கன்னா டுவெல் ஓ கிளாக் வரை இருக்கு அதுக்கப்புற அவ்ளதா
பட் ஆனா மாட்டு தவணி பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு மணி மூனு மணிக் கூட இருக்கு
ஆ அங்க எப்பயுமே இருக்கும் ப்ரோ அங்க வந்து எப்பயுமே வந்து ஆளு வந்து கிட்டே இருப்பாங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு அது பெரிய பஸ் ஸ்டேண்டு ப்ரோ அதனால வந்து அங்க எப்பயுமே இருக்கு
சூப்பர் ப்ரோ சூப்பர் எனக்கு இப்ப ப்ரோ நாங்க அ இப்ப மதுரைக்கு நாங்க ட்ராவல் பண்றோ அப்டின்னாலே எல்லா பஸ்ஸுமே எ எந்த இடத்துக்கு ப்ரோ வரு மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டுக்குதா வருங்ளா
ஆமா ப்ரோ மெயினே அதா மாட்டுத்தவணி வந்துதா நீங்க அடுத்த உள்ள வர முடியு
ஓகே மாட்டு தாவணி ஆ மாட்டு தாவணிலருந்து அ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எவ்ள டிஸ்டன்ஸ் ப்ரோ
அங்க இருந்து நீங்க பெரியார் வரணு ப்ரோ பெரியார்ல இருந்து பக்கந்தா அங்க மாட்டுத்தா அதா ப்ரோ ஒரு அங்க மாட்டுத்தாவணில இருந்து பெரியாருக்கு வந்து ஒரு இருவது நிமிஷ இருபத்தஞ்சு நிமிச ஆகும் ப்ரோ
ஓகே ஓகே அப்ப அ மீனாட்சி அம்மன் கோயில் வந்துட்டு அது வந்து சிட்டியோட சென்ட்ரு பாயிண்ட்ல இருக்குங்ளா
ஆமா ப்ரோ அப்ப பெரியார் வன்ட்டிங்க அப்புன்னா அங்க இருந்து பக்க பெரியாரே உங்களுக்கு மெயின்தா பஸ் ஸ்டாண்டு ப்ரோ பெரியார் பஸ் ஸ்டாண்டு
ஓகே ஓகே ப்ரோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுன்றது எப்போ ப்ரோ ரொம்ப வருஷமா இருக்குங்ளா இல்ல புதுசா கட்டுனதுங்ளா
இல்ல அது பல வருஷமா இருக்கு ப்ரோ இப்ப அத மாத்திருக்காங்க பேர் எம் ஜி ஆர் நிலையம் அப்டின்னு
ஓகே
ஆனா இன்னு எல்லா மாட்டு தாவணி அப்படின்தா கூப்பர்றாங்க
ஆ ஆ
ம் நீங்க வருவீங்களா இ்வ்ளோகூடாலா எதவு வந்தீங்களா மதுரைக்கி
இல்ல ப்ரோ புரிய ப்ரோ
மதுரைக்கு எப்பயு வந்திங்களான்னு கேக்கறே
இல்ல ப்ரோ இப்போ நா திருச்செந்தூர் போயிட்டு வந்த ப்ரோ சோ அப்போ வந்து மாட்டுத்தாவாணி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல்லா நா அந்த வழியாடதா பஸ்ஸு வந்துச்சு சோ அங்க பஸ்ஸு நிறுத்திட்டு சென்னை பஸ்ல வந்தே அங்க அங்க வந்து நிறுத்துனாங்க அப்ப பாத்த ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு ப்ரோ பஸ் ஸ்டாண்டு
பயங்கரமாகருக்கு அங்கே எப்பேயுமே கூட்டமாக தா ப்ரோ இருக்கு அங்க சுத்திருக்குற கட எப்பேயுமே ஓடிட்டு தா இருக்கு எல்லா கடையுமே ஓடு ப்ரோ அங்க
சூப்பரு ப்ரோ இல்ல நா பாத்திருக்கே ப்ரோ அது மதுரை தி சித்திரை திருவிழா அ கள்ளழகருக்கு வைகை திருவிழா அதெல்லா பாத்துருக்கானு ட்டு ஆன வந்ததுல்ல ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ல்லா இன்வைட் பண்ணிருக்காங்க ப்ரோ காலேஜ் டேஸ்ல இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல என்னால எப்பிடி சொல்றது வரல வர்றதுக்கான ஆப்ஷன் கெடைக்கல
ம்
பட் ஆனா
இங்கே சித்திர திருவிழால்லா வந்தீங்கன்னா சரியான கூட்டம் ப்ரோ அதுதா நீங்க வந்தீங்கன்னா மதுரைய பாக் அ அந்த மாதிரி இருக்கு திருவிழா
சூப்பர் ப்ரோ இப்ப கூட ஆணி மாசோ வந்துட்டு ஆனியா ஆவணி யா ப்ரோ சுந்தரவேஷுவருக்கு பட்டா அபிஷேகோ நடக்குல்ல
ஆமா இது அடுத்த மாசோ நெனைக்கிறே இந்த ஆனியா ம்மா ஆனியா அவணியா தெர்ல
ஆவணின் நெனைக்கிறே ப்ரோ ஆடி முடிஞ்சு ஆவணியா இல்ல இல்ல இந்த மாசமனு தெர்ல இந்த மாசோ இருக்காது மோஸ்ட்லி நீங்க எப்டியு ஆவணி மசோ நெனைக்கிறே ப்ரோ
ஆவணி மாசோ வருது ப்ரோ இது இப்பதா சித்தர திருவிழா முடிஞ்சு ப்ரோ மே மாஸ் ம் அங்க சரியான கூட்டோ
ஆவணிலருந்து ம மதுரைக்கி சுந்தரேஸ்வர் அவர்தா ஆழுவாருன்னு சொல்றாங்க
ஆமா ப்ரோ
இப்போ சித்திர மாசத்தலேருந்து அ மீனாட்சி பட்டாபிஷேகோ நடந்து அவுங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்க அதுக்கப்புற சுந்தரேஸ்வர ஆட்சி பண்ணுவாங்களா
ஆமா ப்ரோ எனக்கு அவ்ளோ டீடையில்லா தெர்லயே
உஙக்ளுக்கு டீடைல் தெரியாதுன்னு சொல்றீங்களா
என்ன ப்ரோ
இல்ல ப்ரோ அவ்ளோ டீடையல்ஸ் தெரியாதுன் சொல்ற
ஆ ஃபுல் டீடைல் எனக்கு தெரியாது
ஓ ஓகே ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ நா படிச்சதுல சொல்றே நா தெரிஞ்சுகிட்டத்துலருந்து சொல்றே
ம்
அப்படிதா ப்ரோ சொன்னாங்க அது வந்து இப்ப ஆவணி மாசத்துல இப்ப அடுத்ததா வந்து மீனாட்சி பட்டாபிஷேகம் நடந்த பெறகு
ம் அதே மொத அந்த சித் திர திருவிழாவுக்கு முன்னாடி மீனாட்சி திருக்கல்யாணோ நடக்கனுவாங்க அது கேள்வி பட்டுருக்கீங்களா
பட்டாபிஷேகம் நடந்த பெறகே அ முடி சூட்டு வாங்கலா மீனாட்சிக்கு அவுங்க ஆழ் வாங்கலா அதுக்கப் அப்றோ சுந்தரேஸ்வர்க்க பட்ட அபிஷேகம் பண்ணி அவருதா அப்புறோ ஆட்சி பண்ணுவாரா
அப்டியா ப்ரோ சேரி சேரி சேரி ப்ரோ கேட்டு பாக்குறே
அப்புறோ ப்ரோ வேற என்ன மதுரையில வேற என்ன ஸ்பெஷல்னு நீங்க நெனைக்கிறீங்க
இங்கே வந்திருக்கீங்களா ப்ரோ அழகர் கோயிலு திருப்பரம்ங்குன்றோ
ஆ இய்யோ ப்ரோ மதுரைல்ல நாங்க மண்ணுல கால் கூட வைக்கல ப்ரோ
ம் ம் இங்கே வந்திங்கன்னா அழகர் கோயிலு எப்பயுமே ஃபேமஸ் தா ப்ரோ நல்லாருக்கு அங்கல்லாம் அவ்வளோ அங்கல்லா அவ்ளோ விசேஷமா இருக்கு ப்ரோ எப்பயுமே அழகர்ர் கோயிலு திருப்பரங்குன்றோ
ஆமா ப்ரோ
இங்கெல்லா எப்போயுமே விசேஷமா இருக்கு ப்ரோ இங்கே கோவில் டெம்பிள் நெறையா இருக்கு மாதுரையில எல்லா கோயிலயுமே ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கூட்டமாதா இருக்கு எப்பயுமே
ஆமா எல்லாமே ஃபேமஸ்ஸு பிகன் டெம்பிள் தானே எல்லாமே
ஆமா இப்ப அப்றோ அந்த பாண்டி கோயிலு அதுவு இப்ப அந்த கருப்பு சாமி வந்து எல்லா விரும்புராங்க ப்ரோ அந்த கருப்பு படத்துலேருந்து
ஆ அதுதானே அவருக்கு சிறப்பான அதுன்னு சொல்லுவாங்க
ஆ இப்போ அங்கே இங்கே பாண்டி கோயிலு அழகர் கோயில்லா வந்து இப்ப அவ்ளவ ஆள் வந்துட்டு தா இருந்தாங்க இப்ப இந்த டேரக்டரு சூர்யா அவங்களா வந்ததுக்கப்புறோ இப்ப ரொம்ப கூட்டம் வருது ப்ரோ அந்த கோயிலுக்கு நா
சுப்பர் சுப்பர் ப்ரோ
ம் அதுக்கு முன்னாடி புரா இங்கே உள்ள ஆள்களுக்கு மட்டுதா தெரியு அந்த கோயிலு
ஆ
இப்ப எல்லா பேரு வராங்க ப்ரோ
சுப்பர் ப்ரோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ரோ கே ப்ரோ நம்ம தொடர்ந்து வேற ஒரு அழைப்பில கண்டிப்பா பேசலா ப்ரோ
சேரி ப்ரோ ஓகே ப்ரோ ஆ தேங்க் யூ ப்ரோ